கேக்குதா பேசலாமா
கேக்குறது பேசுங்கோ
ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேடா
அ சாப்பட்டீங்களா
ஆ இனிமே தான்டா இன்னும் டைம் இருக்கு டிப்பன் லேட்டா சாப்பிட்டேன் அஹனால இனிமேதான் சாப்பிடணும் சொல்லுங்க ஹலோ ஹலோ
கேக்குதுங்களா
ஆஹ கே
கேக்குதா ஆ நீங்க சமீபத்துல சமீபத்து இல்ல எந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க
நான வந்து பொள்ளாச்சியில கரிவரத வரதராஜ பெருமாள்ளுனு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்
உம் உம்
ஊருக்கு போயிருந்தேன் கோயம்புத்து வரைக்கும் போயிருந்தேன் அப்டியே அங்க இருந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்
ஓகே
அனா நல்ல நிசப்தமா என்ன சொல்றது ஒரு ரொம்ப அமைதியா இருந்தது
பெருமாள் நல்ல தரிசனம் கொடுத்தாரா உங்களுக்கு
உம் அந்த அந்த கோவில்ல வந்து நம்ம என்ன வேண்டிடாலும் நடக்குமா அதுவும் இது வந்து இந்த மாசத்துக்கு பேரு அதிக அ மாசங்க பேரு ஒரு முப்பத்த ரெண்டு வருஷத்துக்கும் முப்பத்து ரெண்டு மாசத்துக்கும் ஒரு தடவ இந்த ஒரு மாசம் வருமா இந்த மாசத்துல நம்ம செய்கின்ற எல்லா செயல்களுமே உடனுக்குடன் அதிக மாசம் அதிகமா நடந்துண்டே இருக்குமா நல்ல விஷயங்கள்
அப்படியா அது எந்த என்ன கோவில் சொன்னீங்க
கரிவரதராஜப் பெருமாள் கோவில்
கரி வரதராஜ பெருமாள் கோவில் ஓகே ஓகே நான வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா போயிட்டு வரேன்
போங்க டவுன்லயேதான் இருக்கு அஹ நான் தனிப்பட்ட முறையில நானு உங்களுக்கு விலாசம் கொடுக்குறே போய் பாருங்க
ஆஹ கண்டிப்பா கண்டிப்பா அஹ நீங்க கும்ப இப்ப நம்ம அந்த சைடு எல்லாம் ஏதா கோவிலுக்கு எல்லாம் சுத்தி பாாரத்துருக்கீங்களா வந்திருக்கீங்களா
இல்லம்மா ஆனா கேள்விப்பட்டிருக்கே உப்புளியப்பன் கோவில் ரொம்ப சின்ன வயசுல போயிருக்கே அதுக்கப்புறம் போனதில்ல ஆனா நானே வரணும் வந்துட்டு ஒரு வாரம் அங்கு ஸ்டே பண்ணி எல்லா கோவிலும் பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு இன்னும் பணமும் டைமும் ஒத்து ஒத்து வரல இந்த நேரமாகப்பட்டது ஆஹ் அவர் கூிட்டாதனை வர முடியும் இப்போ இதுக்குனு நாம போகணும்னு நினைக்கும்போது ஆஹ நன்றிமா இதுக்குனு போகணும்னு நமக்கு டைம் வருமா நேரம் வரமாட்டேன்துமா அதனால நான் வந்து முன்னே வந்து முன்கூட்டியே வந்து அஹ ரெடி பண்ணிக்கிறது கிடையாது திடீர்னு பிரண்ட்ஸ் கூப்பிட்டாங்களா தோழிகள் கூப்பிடும் போது வீட்டுல பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு வந்துருவே நா இப்போ ஒரு ஆறு மாசம் முன்னாடி சென்னையில இருந்து இங்கிருந்து நாங்க அஹ வராகி கோவில் போயிருந்தோம் அப்புறம் இந்த வேல்மார்ல எழுதினார் தெரியுமா வேல்மாறல் ஒரு பாடல் இருக்கு தெரியுமா சரி நா அதுவும் உங்களுக்கு அனுப்பிவிடுறே அந்த பாடல கேட்டு பாருங்க முருகருக்கு உண்டான பாடல் அது அந்த பாடல் எழுதியவர் எழுதியவர் நம்ம ஜீவசமாதி அந்த முருகருக்கு அடுத்து மேல மேல் மழை மேல இருக்கு முருகரும் மல மேல தா இருக்கு இருக்காரு அது நாங்க போயி எத்தனையோ படிகள் ஆனா அந்த வேல்மாறல்ல வந்து ஒரு ரெண்டே ரெண்டு அடி அத சொல்லி டே எனக்கு என்ன சொல்லிட்டாங்க கூட்டிட்டு போனவங்க உங்களுக்கு எல்லாம் ஐம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு ச்சிரி வயசானவங்களல்லாம் வர முடியலன்னா இங்கேயே இருந்துக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க வண்டியிலயே நான் முருகர் கிட்ட சொன்னேன் ப்பா நா உன்ன பா போனன்ற ஆர்வத்துல வந்துட்டேன் எ அப்டியாவது என்ன மேல கூட்டிட்டு போய் கீழ பத்தரமா இறக்கிடுங்க அது உங்க பொறுப்பு சொல்லிட்டு அந்த வேல்மாறல்ல வர ரெண்டு பேரெண்டு லைனு சொல்லுண்டே ஏறி நான தான் பஸ்ட் போய் இப்ப முருகரை பாத்தேன் எங்க மக்கள் வர வரவு க்காக வெயிட் வாங்க காத்திருந்தேன் எல்லாரும் வந்ததுக்கு அப்பறம் பரவால நீங்க ஏறிட்டீங்க ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குனு சொன்னாங்க ஆ செரிமா எனக்கு வந்து இது ஒரு ஊக்கமா இருந்தது நீங்க சொன்ன சொல்லு அதனால தான் நான ஏறி அப்டின்னு சொல்லி நல்லபடியா நாங்க எல்லாம் போயிட்டு திரும்பி வந்தோம் வருவதற்க இரவு பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு கோவில் போனம்
அந்த அஞ்சு கோவில் அந்த பாடல் வரி அந்த ரெண்டு வரி சொன்னீங்கல்ல அத சொல்ல முடியுமா நானும்
ஆ சொல்றேன் சொல்றேன் திருப்பதியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என
ஆ சொல்லுங்
என்னமோ வேலன்னு வரும் நான உங்களுக்கு அத நான உங்களுக்கு அனுப்புறேன் நானு நகலெடுத்து எடுத்து அனுப்புறேன் பாருங்க அது வந்து நமக்கு டெய்லி நீங்க அதக்கு நாப்பத்த எட்டு நாள் விடாம அத நீங்க படிக்க முடிஞ்சா படிங்க இல்லன்னா காதால கேளுங்க உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா எனக்குமே கடவுள் நம்பிக்கை எனக்குமே கடவுள் நம்பிக்கை அதிகமாதான் இருக்கு இருந்தாலும் நமக்கு நேரம் துடைைக்க மாட்டேங்குது கோவிலுக்கு போறதுக்கோ
இல்ல நீங்க கோவிலுக்கு போக முடியல நா அ மாசத்து கொருக்கா போங்க கோயிலுக்கு பரவால்ல ஆனா இ இதன்ன நான நானு சொல்ற ஸ்லோகங்கல்லாம் உங்களுக்கு நான முகநூல் வழிய அனுப்பறேன் அதுல பாருங்க அத பாத்துட்டு கெடைக்கும் போது தான் நீங்க வீட்டுல இந்த கணினி பேசும் கணினி இருக்கு இல்லயா இதுல போட்டு கேளுங்க செரிங்களா
உம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க இந்த அறுபடை வீட்டுக்குெல்லாம் போயிருக்கீங்களா
அறுபடை வீடு வந்து ந நான பெறந்ததே பழனிதாம்மா அதனால பழனிக்கு போயிருக்கேன் அப்பறம் அ இதுக்கு திருச்செந்தூர் போயிருக்கேன் அப்பறம் இது திருப்பரங்குன்றம் போயிருக்கேன் இங்க வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் திருக்கழுங்குன்றம் போயிருக்கேன் அப்பறம் இங்கே வடபழனின்னு ஒரு முருகர் கோவில் ரொம்ப விசேஷம் அங்கே போயிருக்கேன் அப்புறம் கந்தசாமி கோவில்னு ஒன்னு இருக்கு கந்த
ம் அந்த கோவில் எங்க இருக்கு
அது ஊர் சொல்ல கூடாதேம்மா நம்ப ஊர்லாம் சொல்லக்க கூடாது அதனால தான் நான இந்த கோவில் பேரா சொல்லி டுவரேன் செரிங்களா இது இதெல்லாம் வந்து நான பாத்துருக்கேன்ம்மா இன்னும் இருக்கு பாக்க வேண்டிய கோவில் நெறைய இருக்கு எழுதி எழுதி வச்சு இப்ப என்னன்ன கோவில் போகணும்னு அதுக்கு அந்த அந்த ஒரு க்குல முக்கியமான அந்த ஊருக்கு போகும்போது பயன்படுத்திட்டேன் இங்க இங்க வந்திருக்கோம் இங்க அ அந்த ஒரு ஊருக்கு போறோம்ன்னா நான அந்த ஊர்ல என்னென்னல்லாம் இருக்கு காட்சி பொருள்ல்லாம் என்ன இருக்கு பர்க்க வேண்டிய இடங்கள் என்ன இருக்கு சாப் அப்பட வேண்டிய என்ன இது என்ன இருக்கு அங்க நாம்ம என்னெல்லாம் யூஸ் ஒ உபயோகப்படுத்துறாங்க நாம அது எது நமக்கு அது தேவையா இதெல்லாம் நான் முதல்லய நான் வந்து செக் பண்ணிப்பேன்
கண்டிப்பா கண்டிப்பா நானும்
அது அதுக்கப்பறம் பிரயாணம் பண்ணும் போது நம்ம யா்கிட்டயும் போய்க்கே இரு வேண்டாம் இதுல இங்க என்ன விசயஷோம் நீங்க என்ன பண்ணுவாங்க அப்படில்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் தெரியாததை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதை போய் நம்ம கேட்க வேண்டாம் அப்டின்னு நானாவே இதெல்லாம் ஒரு நோட்ல எல்லாம் எழுதி வச்சுப்பேன்
கரெக்ட்டா சொன்னீங்க நானும் அதே மாதிரிதான் நோட் பண்ணி வச்சுப்பேன் எங்க ஊருக்கு போறேனா அந்த ஊர்ல என்ன பே என்ன ஒரு அ பேமஸ்ஸோஅந்த ஒரு கோவிலா இருக்கட்டும் ஒரு சாப்பாடா இருக்கட்டும் போயிட்டு அ கோவில இருந்த போயிட்டு வருவோம் ஒரு சு சுத்தி பாகுற இடமா இருந்தாலும் சரி சாப்பாடா இருந்தாலும் சரி போயிட்டு சாப்பட்டுட்டு வர்றது இந்த மாரியான இதுதான் என்னுடைய பொழுதுபோக்கே
ம்
கண்டிப்பா நீங்க கும்பகோணம் ஒரு நாள் வந்தீங்கன்னா ஆ நீங்க எல்லா ஊர் எல்லா கோவிலயுமே நீங்க சுத்தி பாத்துட்டு போகலாம் நானும் நெறைய தடவை கும்பகோணம் போயிருக்கேன் ம் நானுமே அங்க பத்தி பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு கோவில் இருக்கும் எல்லா கோயிலுமே ப பத்தீங்கன்னா பேமஸ்சான கோவில்கள் தான் நெறைய
நிச்சயமா நிச்சயமா
அ அப்ப அத்திவரதர்ன்னு சொல்லிட்டு இங்க ஒரு கோவில் இருக்கு அது பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவதான் அத எடுப்பாங்க மீதி நேரம்ல்லாம் பாத்தீங்கன்னா அ மீதி நேரம்ல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி கடியில் வச்சுருவாங்க அதெல்லாம் வந்துங்க நெறைய ஃபேமஸ்ஸு நீங்க கும்பகோணம் போனீங்கன்னா பாருங்க எல்லா கோவில்லியுமே சுத்தி பாருங்க ஹா ராமநாத சுவாமி கோவில் ராமநாத சுவாமி கோவிலா இருக்கு கட்டும் அப்றம் கும்பகோணத்தில இருந்து ஒரு இருவத்தஞ்சி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனிங்கன்னா சிருப்புள்ளியூர்னு ஒரு பெருமாள் கோவில் இருக்கு அதுவுமே அது வந்து பேமஸ் தான் அது பாத்தீங்கன்னா திவ்ய தேஸ் தல்லுன்னு சொல்லுவாங்கள
ஆமா ஆமா ஆமா ஆமா நெறைய திவ்ய பதினாலு திவ்யதேசமும் என்ன என்னமொ இருக்குங்கம்மா கும்பகோணத்துல
கும்பகோணம் கும்பகோணம் சுத்தி இருக்கு
ஆமா இருக்கு நன்னிலம்ன்ற ஒரு ஊர்ல இருக்கு ந நெறையா இருக்கு நம்ம வந்து நமக்கு நேரமும் பணமும் நம்ம கூட வர வரக்கூடியவங்களும் நமக்கு அனுகூலமா இருந்தாங்கன்னு நிச்சயமா எல்லாத்தையும் பாத்துட்டு வரலாம்
கண்டிப்பா கண்டிப்பா இப் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு பேருந்தெல்லாம் வந் வந்து ரெடி பண்ணிருக்கு இது பார்த்தீங்கன்னா நவகிரகத்துக்கு போறதுக்காக ஆமா நவகிரகம் போறதுக்காக இருக் கட்டும் ஆ கும்பகோணத்தல இருந்து காலையில பேருந்து களமும் காலையில கிளம்பனுச்சுன்னா அந்த ஒன்பது நவகிரமமும் பாத்துட்டு நம்ம நைட் எல்லாமமே வீட்டுக்கு வந்துடலாம் நைட் எல்லாமே எந்த இடத்துல ஏத்துனாங்களோ அங்கேயே வந்து இறக்கி விட்டுருவாங்க
பரவாலியே ம்
நான் வந்து உங்களுக்கு கேட்டுட்டு சொல்றே
ஆ எனக்கு அந்த விவரங்கள் விவரங்கள் சேகரிச்சு சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முழுவதும்
ரொம்ப நன்றிமா நம்ம நேரம் முடிய போறது தோழி நான வச்சிருறேன் அடுத்த மா அடுத்த அழப் ள்ள நம்ம நிச்சயமா பேசலாம் செரிங்களா ஓகேம்மா நன்றி